வணக் வணக்கம் தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே தோழி சொல்லுங்க
நாம வந்து இன்னிக்கு எத பத்தி பேசுலான் பாத்தீங்னா எஜுகேஷன்ஸ் பத்தி பேசுலா கல்வி வந்து இன்னிக்கி எந்த மொறையில வந்து இன்னிக்கி எல்லாருமே வந்து அத வந்துப் ம் நா எப்டி பாசிட்டிவா நே அதாவ்து வந்து நல்லதா நெனைக்கிறாங்க அத எப்பிடிலா மேல கொண்டுட்டு போணூன் நெனைக்கிறாங்க அத பத்தி நம்ப வந்து கொஞ்சோ நம்ப பேசலா தோழி
நல்லாப் கல்விய பத்தி நம்ம பேசுவோ சில உரையாடல் வெச்சுப்போ சொ தோழி சொல்லுங்க
குப்போது பாத்தீங்க அப்டின்னா ஒன்னாவ்துலந்து அஞ்சாவ்து வரைக்குமே பாத்தீங்னா ஒரு புக் இருக்கூ அந்த புக்குக் குள்ளருக்கத மக்கப் பண்ணிதா படிக்க சொன்னாங்க அப்பல்லா வந்து எந்த டீச்சருமே எங்களுக்கெல்லா வந்து அப்ப ம் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டு படிங்க அப்டீனு அந்த வயசு சுல யாருமே எங்களுக்கெல்லா சொல்லி குடுக்ல அப்போ நாங்கள்லா இருக்கும்போது என்ன பண்ணோ ஒன்னாவுலுந்து அப்ப வெவரந்தெரியாத வயசு இவங்க படி ச்சு கொஸினு கேளுக புரிஞ்சு படி புரிஞ்சுபடின் யாருமே சொன்னது கெடையாது மேக்ஸ் மட்டுந்தா புரிஞ்சு போட்டோ மத் தபடி தமிழா இருக்கட்டு இங்கிலீஷா இருக்கட்டு எல்லாமே வந்து நாங்க மக்கப் பண்ணி மக்கப் பண்ணிதா படிக்க சொன்னாங்க சோ அந்த மாரி இல்லாம கொழந்தைங்கள இப்பைலேருந்தே அவ் வுங்குளுக்கு என்ன புரியுதோ அத வெச்சு சொல்லிக் குடுத்து அத இன்னமு அவுங்குளுக்கு இன்னு எக்ஸ்டா நல்லா தெரிய் வா ம் புரியிறளவுக்கு வெளக்கோ அளிச்சு அவுங்ளுக் கு வந்து படிச்சு எழுதலாம் அதாவ்து மனப்பாடோ பண்ணி எழுதாம புரிஞ்சு எழுத சொன் பரவாலீன் நா நெனைக்கிறே இதே மார்தா சிக்ஸ்த்துல ருந்துமே ஒரு சில கிளாஸ்ல இன்னுமு நடந்துட்டுதா இருக்குது இப்பல்லா வந்து பாத்தீங்னா நா கோட இங்க ம் திர்ச்செங்கூட்ல ஆ சரி ஆ அ திர்ச்சங்கூட்ல வந்து கவுர்மென்ட் ஸ்கூலதா படிச்சே அப்ப வந்து நாங்க படிக்கும்போது வந்து எனக் வந் தமிழ் மீடியந்தா இங்க்லீஷ் மீடிய அப்ப கெடையாது நா ஜாயின் பண்ணும் போது இங்கிலீஷ் மீடியோ அப்பதா கொண்டந்துதாங்க ஆனா வந்து அந்தளவுக்கு எங்குளுக்கு வந்து சேத்தறதுக்கு அப்பா யோ நெனைக்கில அவிங்களுமே ஆ தமிழ் மீடியோந்தா சேத் தி விட்டாங்க அப்ப வந்து தமிழ் மீடியங்போது எங்ளுக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு வந்து கம்மினிகேஷன் லெவல் இல்ல எங்ளுக்கு அப்ப வந்து இங்கிலீஷ் நெனைச்சாவே எங்ளுக்குலா வந்து அந்த பீரியட் வந்து ரொம்ப பயமா இருக்கூ ஏன் கேட்டா இங்கிலீஷ் எல்லா மனப்பாடோ பண்ணிக் படிச்சோ நாங்க ப்ரசன்டு பாஸ்டு பியூச்சர்ஸ் எதுவ்மே வந்து ஒ ரு நீட்டா க்ளியரா தெளிவா சொல்லியே அவுங்க குடுக்கல அங்க இருந்த மேமு இங்க வந்து பெரிய ஸ்கூலுங்கும் போது எத்தன பேர் நம்ம கூட ஒக்காந்து படிக்கிறாங்க ஒரு நம்ப பேர் நம்ம சொல்ல தெரியல இங்கிலீஷ் தெரியலனா கூட எல்லா பாத்து சிரிப்பாங்க பிள்ளைங்க அந்த எடத்துல நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்பதா நா யோச்சே நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கப் பண்ணி படிக்க வச்சு நம்மள வந்து இந்த ளவு கொண்டந்துட்ருக்காங்க இனிமே வந்து மக்கப் பண்ணி படிக்கூடாது புருஞ்சு படிக்கணு அப்பதா நாம்பொ வந்து ஒருத்தங் முன்னாடி சொல்றத கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியு மனப்பாடம்பன்ற கேள்விக்கெல்லா வந்து ஆன்சர்ஸ் தெரியாது அப்டின்னு நா வந்து ரொம்ப ரியலஸ் பண்ணே
அதாவதுங் கல்வி நம்ம படிக்கீல நீங்க சொன்ன மாரி நம்ம மக் பண்ணிதா படிச்சோ இல்லேன்னல்லா நா சொல்ல மாட்டே இருந்தாலு பாத்தீங்கன்னா ஆ ஆ ஒ ஒரு சில இதுதாங்க அந்த டீச்சர்ஸ் வந்து ஆ சிரியர்கள் அமையரத பொறுத்துன்னு கூட சொல்லலா கல்விய பொறுத்த வரைக்கு அந்த காலத்துலயெல்லாமாவதுங்க கொஞ்சோ வந்து சியோ ஒரு மாரி அவங்க செய்யற வேலைக்கு ஒரு ஒரு ஒரு ஆத் ஒரு முழு இது பண்ணி ஒரு ஈடுபாடோட சொல்லிக் குடுத்தாங்களுங்க ஆனா இப்பெல்லா அப்டி பண் றாங்களான்னு கேட்டா இல்ல இல்லங்க உங்களுக்கு இப்பெல்லா இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு அவங்களோட சும்மா வந்து வந்தோ கடமய செஞ்சோ அப்டின் போனோ அப்டிங்கிற மாரிதா இருக்காங்க ஆனா அவங்க ஃபுல்லா வந்து உட்காந்து இந்த மாரி கொழந்தைங்களுக்காக சேவ செய்யணு அப் அப்டிங்கிற எண்ணங்களெல்லா பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற காலத்துலதா இருந்ததுன்னு நானு வந்து கண்டிப்பா ஆணித்தனமா சொல்லுவே ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கு மாறுபட்டிருக்கிறதுனால நீங்க சொன்ன மாரி கல் வி வந்து வேறுபட்டு அவங்கள சொல்லித்தரது விதம் வேணா இந்த மாரி இருந்திருக்கலா அ என் என்னங்க அந்த இங்கிலீஷெல்லா வந்து இப்ப வந்து ரொம்ப இதா வந்துருச்சு நீங்க சொன்ன மாரி நீங்க படிக்கிறப்ப அது வந் து கொஞ்சோ பேசிக்கா வந்தங்காட்டி நம்மளுக்கு அது மேல அந்த இங்கிலீஷ் ச்சோ ஐயோ நமக்கு பயோ அத எப்டி படிக்கிறது அந்த பயத்லே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரு அதனால நம்ம ச்சு ஆர்வோ காமிக்கிறது இல்லைங்க அதனால கல்விய பொறுத்த வரைக்கு எப்டியோ மக்கட் புடிச்சு இது பண்ணாலு எது பண்ணுனாலு நம்ம வந்து ப நல்லா வந்து சிறப்பா வந்து அத படிக்கணு படிச்சு இது பண்ணணு அப்டிங்கறத தா நம்ம நெனைக்கணுங்க
ஆமா சகோதரி அது வேணு உண்மதா ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சோ நல்லாவே வந்து சொல்லிக் குடுக்குறாங்க சொல்றது செரி புரிஞ்சுட்டு வச்ச புரிங்க புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லி் குடுக்கறாங்க இப்ப எனக்கு வீட்டு பக்கத்தில இருக்கிறாங்க ரெண்டு கொழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க வந்து மொத வேற ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தே அங்கெல்லா வந்து கொஸினுக்கு ஆன்சர் வந்து அவுங்க ஸ்கூல்லேயே வந்து அவுங்க மேம்மே சொல்லி குடுத் துருவங்கள இல்லைன்னா வந்து அடுத்த நாள் என்ன எக்ஸாம் வருது என்ன கொஸ்டின் வருங்குறது மொத நாளே வந் து இந்தந்த கொஸ்டின்லா படிச்சுட்டு வாங்க நாளைக்கு இதுதா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வெப்ப அப்டின்னு எக்ஸாம் வச்சுருவாங்ளா அப்ப அவுங்க கொழந்தைங்களுக்கு என்ன தெரியு அப் ப அவுங்க இதெல்லா மொத நாளே சொல்லிட்டாங்கனா அப்ப அந்த கொழந்தைங்க அத மட்டு தா படிச் சுட்டு போம் மத்த வேற எதைமே படிக்காது
அது இப்பத் அது அப்போதைக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்கு பியூச்சர்ல ஒ ரு பெரிய மிகப்பெரிய பரிட்சையோ இல்ல வேற ஏதாவது சவால்கள சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தடுமாறுவாங்க க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரு அவங்களுக்கு அத எப்டி சமாளிக்கணு அப்டிங்கற ஒரு பரிட்ச்சுங்கிறதே எதுக்குன்னா நம்ம படிச்ச விஷயங்கள வந்து அவுங்க எப் எப்டி திறமையா வந்து எழுதுறாங்க அப்டின்னு பாக்குறதுக்குதா அதவே வந்து இவங்க வந்து ம்
அப்டிங்கிறது ஒசர தா பாக்குறாங்க அதையே வந்து அவுங்க வந்து ஒரு முன்னாடியே வந்து நாளைக்கு வக்கற கொஸ்டின முன்னாடியே குடுத்து அவுங்க படிக்க எதுக்கு அவ்ளோ பெரிய புக்கு குடுப்பானே அதுக்கு என்ன கொஸ்டின் வரு அந்த எக்ஸாம்
நீங்களே சிம் ஆஹ் கண்டிப்பா ஹ
இப்ப எப்டிதா பண்றாங்க ஆனா அந்த கொழந்தைங்க வீட்ல வந்து பெத்தவங்க பாத்துட்டு செரி கல்வி வந்து செரி யா நல்ல முறையில இல்ல செரியா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க அப்ப வேற ஸ்கூல் மாத்தி சேத்திட்டாங்க அ இப்ப அந்த கொழந்தைங்க வந்து சிக்ஸ்து சவன்த் தா போது கம்யூனிகேஷன் லெவல் சூப் பரா இருக்குது இங்கிலீஷ் கிளாஸ் அப்டியே அவ்ளோ பஃபெக்ட்டா பேசுறாங்க பெரியவங்களே வந்து தோத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவுங்க நல்லா பேசுறாங்கன்னா இன்னைக்கு அந்தளவுக்கு அவுங்க சொல்லி குடுக்குறாங்க அவுங்
சோ ஆமாங்க நாந்தா சொன்ன இல்ல ஆசிரியர்கள் அமைகிறது ரொம்ப முக்கியோ
ஆமா ஆமா அவுங்கவுங்க வரம் வாங்கிட்டு வர வரோ எனக்கெல்லா வந்து நா வந்து படிக்கும் போது அந்த அளவுக்கு எனக்கு இல்ல எனகெல்லா மக் அப் பண்ணிதா இருந்தாங்க நா எல்லா வந்து லெவன்த் டுவெல்த் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்க்கு ஒரு மே மம்ன்னு இருந்தாங்கன்னு தெரியு ஆனா அவங்க முக்காவாசினாளு இதுலயே போயிருவாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒடம்பு சரியில்லன்னு சொல்லி வாங்கிட்டு முக்காவாசினாலு அதிலேயே தா இருப்பாங்க கிளாஸ் எல்லா எடுத்து ரொம்ப நாள் ரேர்ரு அவுங்க வர்லீன்னா அந்த வகுப்ப வந்து வேற யாராவது இங்கிலீஷ் ப்ரொபசர் இருந்தாங்கன்னா மாத்தி விடணு அந்த மாரியும் பண்ண மாட்டாங்க நாங்க அந்த கிளாஸ்ல சும்மாதா இருப்போ இல்லீன்னா அதர் கிளஸ்ல மேக்ஸ் சப்ஜெட் நடத்ததுக் டைம் பத்தலினா அந்த இங்கிலீஷ் பீரியட கட வாங்கி எடுத்து அங்க நடத்துவாங்க எனக்கெல்லா அப்டிதா நடந்தது இங்கிலீஷ் கிளாங்கறத மேக்ஸிம எங்களுக்கு தெரியாத மாதிரிதா இருந்தது அப்டினா என்ன ஒரு கிளாஸ் இருக்குதா அப்டிங்கிற மாரி இருந்தது எங்களுக்கு
அதா அதா அதங்க நீங்க சொல்றதெல்லா பாத்தா நம்ம காலத்துக்கு இப்ப இருக்கிற காலத்துக்கு பத்தா திங்ன்னா ரொம்பவுமே வித்தியாச நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்கள நீங்க சொன்ன மார மத்த சப் மத்த மத்த சப்ஜெக்ட் எல்லா மக்கடிச்சு நம்ம எழுதிருவோ மேக்ஸ் மட்டும்தா புரிஞ்சு போடுற மாரி ஒரு சூழ்நிலை நமக் இருக்கு ஏன்னா அதை அது மக்கடிக்க முடியாது இல்லீங்களா அதனால நம்மல்லா அத ஒவ்வொன்னா போட்டுப் போட்டு பாக்கணு ஆம் மம்மா
அவங்க மேக்ஸ் மேமாவே இருந்தாலு அவங்க இந்த எடத்துல வந்து அவங்களுக்கு தெரியு இத வந்து நம்ம வாயில சொல்லிக் குடுத்தா கணக்குப் புரியாது அவிங்களுக்கு வந்து போட்ல எழுதி போட்டு புரியினு இதுக்கப்புற இந்த ஸ்டெப்பு வந்தாதா அந்த கணக்குக்கான தீர்வு கரெக்டா வரு அப்டிங்கறது எல்லாமே கரெக்டா சொல்லி குடுகறங்க அதனால நம்ம புரிஞ்சு படிக்க முடியாது மாடல ஒரு சம் வருதுன்னா அதே அந்த மாடல் வச்சு நாலு சம் எழுதலா ஆனா சேம் சமுதா வருன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுவோ அதனால வந்து நம்ம கணக்க மனப்பாடோ பண்ண மாட் டோ ஃபார்முலா மட்டுதா ஞாபக வச்சுக்குவோ பார்முலா வச்சு எக்ஸ் நம்ம எப்டி விரிவக்கம் பண்ணி நம்ம போட்டுருவோ இது நம வந்து மேக்ஸ் அதனால மேக்ஸ் வந்து கஷ்ட நம்ம சொல்லவே முடியாது தமிழ் வந்து நம்ம பொறந்தலந்தே தமிழ் பேசுற அதனால தமிழ் கஷ்டோன்னு சொல்ல முடியாது இங்கிலீஷ் மட் மட்டு்தா எங்கே நாங்க படிக்கும்போது ரொம்ப வீக்காக இருந்தது அதுக்கப்புற தா நாங்க காலேஜ் எலாம் கொஞ்சோ கொஞ்ச போக போகதா நாங்க வந்து பேச்சு திறன பேசிப் பேசி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் லெவல வந்து நாங்க டெவலப் பண்ணனு
சேரி உங்களுக்கு நீங்க அந்த அத பண்ணிக்கணு நம்ம இது வந்து கத்துக்கணு அப்டிங்கற உங்ககிட்ட ஒரு இது இருந்தாங்கடதா அத பண்ணீங்க நெறைய பேர் பாருங்க அத பண்ணவே இல்ல பண்ணவு மாட்டாங்க அந்த அந்த அந்த விதைய கத்துக்கணு அது எப்பவுமேங்க அந்த ஆர்வ இருக்கணுங்க அது இருந்தா மட்டுதா நம்ம கத்துக்க முடியு அதனால வந்துட்டுக்கே எப்பவுமே பத் திங்கன்னா அந்த கல்வியை பொறுத்த வரைக்கு நம்ம அ நம்ம நம்ம எவ்ள ஆர்வமா அத கத்துக்கிறோ அதப் ப இது பண்ணிக்கிறோ பயன்பாட்டு கொண்டுட்டு வரோ அப்டிங்கறது ரொம்போ முக்கியங்
ஆமா சகோதரி அது வேணா உண்மைதா இப்ப கல்வி வந்து அந்த காலத்து மாரி இப்ப இல்லாம இப்ப எவ்ளவோ வந்து ரொம்பவு வந்து கொழந்தைங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி யு அத ரொம்ப கடினமாகவு கொண்டு வன்ட்டாங்க ஏன்னா ஈஸியா கொண்டு வந்தா சீக்கிர படிச்சு புடிச்சு பாஸ் ஆகிட்டு ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம அறிவில்லாம போறாங் க அவுங்க கொழந்தைக நெறைய கத்துகணு இந்த வயசுல கத்துக்க வேண்டிய வய் சுன்னு அவிங்களுக்கு பாட புத்தகங்கள் அதிகமா இருந்தாலு அத சொல்லிக் குடுக்கற அந் மேமு வந்து அந்த மட்டு கத்துக்காம எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வேற வெச்
ஆமா ஆமாங்க இது வந்து உங்களுக்கு நீங்க நீங்க இத எப்டி பாக்கறீங்கன்னு எனக்கு தெரியு ல்ல ஆனா பொறுத்த வரைக்கு கொழந்தைங்க நம்மளை விட ரொம்ப சி சிரமப்படுதுகளோ அப்டிங்கிற மாரிதா ஆ எனக்குத் தோணுதுங்க
ப்ப வந்து அவங்க அதிகமா கத்துக்கிறாங்க ஆனா அவங்க இப்ப கஷ்ட கஷ்டப்பட்டாலு பின்னாடி பியூச்சர்ல நல்லா இருப்பாங்க நம்ம அப்பா கஷ்டப்படாம இப்ப ட்டு வந்து இப்ப உக்காந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டுக்கோ இன்னைக்கு நமக்கு எங்க வேல கடைக்குது படிச்ச பட்டதாரி வீட்ல சும்மா வீட்ல வீட்டு வேல செய்ய
வாஸ்த்துவமான பேச்சு தாங்க அதாவது இப்ப பிள்ளைங்க எல்லா வந்து இப்ப இப்ப ஐ டி ஃபீல்டல பாத்தீங்கன்னா லட்ச கணக்ல சம்பாதிக்கிறாங்கல ஆனா நம்மள மாரி ஆளுங்க இன்னு நம்ம வந்து அந்த லட்சத்த நம்ம பார்த்ததே கடையாது இன்னு நம்ம அந்த அ நம்ம செய்யற வேலைக்கு இன்னு நம்ம அத தொடவே இல்ல அப்டின்னு நா சொல்லி வரணுங்க இப்ப அவங்க எல்லா அத படிச்சு அந்த மாரி படிப்பு அவ்ளோ ஒரு பெரிய அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு அவ்ளோ பெரிய இதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்கள
ஆமா சகோதரி இன்னைக்கு அவங்க எல்லாமே வந்து இப்ப அவங்க ஐடிில வேல செய்யறனால அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது தமிழ் இங்கிலீஷ் இல்லாம கோடிங் லாங்குவேஜ் அந்த கோடிங் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு தெரிஞ்ச சி சி பிளஸ் ஜாவா எ கோடிங் அவங்க கல்வி படிச்சதுனால தானே ஆ நீ கம்யூட்டர் வருது அவங்க ல ரிலேட்டடா ஏதாவது ஒரு கோர்ஸ் அவங்க படிச்சிருக்கங்க இன்னைக்கி ஐடி ல போயி லட் ச கணக்ல சம்பாக்கிறாங்க நம்ம அத படிக்காதனால கத்துக்காதனால தா நம்ம இன்னு இங்க கஸ்
அதெல்லா உண்மதாங்க அதெல்லா வாஸ்துவமான பேச் சு அதாவது நம்ம சில விஷயங்கள் வந்து அப்பவே நம்ம நம்மளோட எதிர்காலத்த பத்தி யோசி சி நம்ம செய்யாம விட்டதுதா இன்னைக்கு அதோட பிரதிபலன் தா இப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு வருத்தப்பட்டே பாத் இது போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு வீட்லயே முடங்கிட்டோமே நம்ம வயசு எல்லா வீணாக்கிட்டமே அப்டிங்கிற மாதிரி இருக்கு
ஆமா சகோதரி இப்ப இதெல்லா தெரிஞ்சு நம்ம கத்துக்கலாம்னு போகும்போது ஏஜ் பார் ஆய்டுச்சு ஐ டிக்குள்ள நம்ல எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கத்துகிட்டா கூட என்ன இவ்லோ வர்ஷோ நீங்க ஏ இந்த ஒர்க்குகு வரல இப்போ ஏ ட்ரை பண்றீஸ்ங்க ஃபர்ஸ்ட் ஃகொசின் அவுங்க அதத்தா வப்பாங்க ஐடி ல இருந்து நாங்க இப்பதா வந்து கோர்ஸ் கத்து இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க நீங்க ஒர்க் பண்ண ஃபீல்ட்க்கு இதுக்கு செட்டே ஆகாது எத்
ம் ஆமாங்க கண்டி நம்ம அந்த எடத்துல நம்ம நம்ளே நம்ளுக்கே தெரியுது பதில் இல்ல அப்டிங்றது இல்லிங்ளா
ஆமா ஆமா சகோதரி அதனால நாம என்ன நெனைக்றோ நம்ம கொழந்தைங்ளுக்காச்சு கல்வி மொறைல நாமதா வந்து படிச்சு இருந்து வந்து ஒரு முட்டாலா இங்க இருக்றோ ஆனா நம்ம கொழந்தைங்க அப்டி இருக்க கூடாது கல்வி மொறைல எல்லாமே அவுங்ளுக்கு இப் கஷ்டப்பட்டாலு பின்னாடி நல்லா இருப்பாங்க அப்டிங்ற ஒரு எண்ணத்துல தா நா இன்னமு நெனைக்றே
கண்டிப்பாங்க அதெல்லா இன்னைக்கு இருக்ற ஒரு கொழந்தைங்க அவுங்ளு பாத்தீங்கன்னா நம்மளோ விட புத்திசாலித்தனமா தா யோசிக்றாங்க நம்ம இப்ப யோசிக்றத அவுங்க இப்பவே யோசிக்றாங்க நம்ம வயசுக்கு யோசிக்றத அவுங்க இநத வயசு லே யோசிக்றங்கது ரொம்ப ஆச்சரியமா தா இருக்கு அதனால கல்விங்றது வந்து நம்ம அப்ரோ எடுத்து எப்டி எடுத்துக்றோ அத எப்டி கொண்டுட்டு போறோங்ற ஒரு ஒரு விஷயத்துலதா இருக்குதுங்க தோழி
சரிங்க தோழி உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்தது ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றிங்க தோழி நன்றி